ஆஹ் வணக்கம் தோழி
வணக்கம்ங்க எப்டி இருக்கிங்க
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க
ஆஹ் ஹா இன்னைக்கி நம்ம ஃபேவரட்டு ம் பிடிச்ச உணவு பத்தி பேஸ்லாமா ஆஹ் கண்டிப்பா நீங்க ஆரம்பிக்கிறிங்ளா நா ஸ்டார்ட் பண்ட்டுமா
ஆஹ் நீங்ளே ஆரம்பீங்க
ஓகே ஆ எனக்கு பிடிச்ச உணவுன்னா வந்து ம் நா இட்லி சாம்பார்ன்னு சொல்லுவே வெஜ்டேரியன்னா அதுக்கப்றொ நான் வெஜ்டேரியன்னா வந்து ட்டு பிரியாணி சொல்வே அதுல சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப புடிக்கு உம் நா வந்துட்டு அ அ எனக்கு அ நானு சமைக்கவு எனுக்கு புடிக்கு சோ அதனால வந்துட்டு நா சிக்கன் பிரியாணி கொஞ்சோ சிம்பிளா பண்ணுவே சில பேர் வந்துட்டு அந்த ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லிட்டு கொஞ்சோ ரொம்ப கொஞ்சோ கஷ்டமாருக்கு நறைய லேயர்ஸ் மாதிர எல்லா வச்சு கொஞ்சோ அ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரெசிபிலா இருக்கு பட் நா சிம்பிளா அ பண்றது எனக்கு ரொம்ப புடிக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாவுருக்கு அப்புடி நெனைக்குறே
எனக்கு வந்து எனக்கு வந்து பரோட்டா ரொம்ப புடிக்கு
ஓகே ம் கொஞ்சோ கொஞ்சோ வாய்ஸ் சத்தமா பேசுறீங்களா எனக் கொஞ்சோ ஜோ ரொம்ப லோவா கேக்குது
அ கேக்குதுங்ள இப்போ உங்களுக்கு அ எனக்கு வந்து பரோட்டா ரொம்ப புடிக்கு அதே மாரி பிரியாணியில் வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப புடிக்கு பட் நா வந்து வெஜிடேரியன் கேர்ள் தா பட் போக போக அப்டியே கூல்டேஸ்ல எ கத்துக்கிட் நான்வெஜு அனால அப்டியே வந்து பரோட்டா புடிக்கு நம்ம எனக்கு பரோட்டா இந்த மாதிரி சன ஃபுட்டு ஐட்டம்ல வந்துட்டு பப்சு கேக்கு அந்த மாதிரிலாம்புடிக்கு எனக்கு
ஓகே ஓகே
பிடிக்கு ஸ்வீட்டே அந்த மாதிரிலேலா
அ எனக்கு ஸ்வீட்ஸெல்லா ஸ்வீட்ஸெல்லா ரொம்ப சாப்படறது கடையாது முன்னாடில்லா சாப்டுவே பட் இப்போ ரொம்பல்லா சாப்பிறது கடையாது எனக்கு பிடிச்சதுன்னா லட்டு சொல்லுவே அந்த மோத்தி லட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு ம் அவ்ளோதா ஸ்வீட்
ஃபிவெல் டைம்லல்லாக் குடுக் பங்ளே அந்தமாரிங்ளா
இல்லல்ல மோத்தி லட்டுன்னு ரொம்ப அந்த சின்ன சின்னதாருக்கு அந்த பூந்தி ஆ கடைய்லெல்லா கடைக்கும்ல்ல ஆ ஆ அதேதா ஆரஞ் எல்லோ கலர்ல கூட இருக்கு ரொம்ப சின்ன சின்னதாருக்கு அந்த பூந்தி இதே கோயில்ல குடுக்கறதல கொஞ்சோ பெரிய பூந்தியில பண்வாங்க பட் இந்த லட்டு வந்துட்டு ரொம்ப சின்ன சின்ன பூந்தியில பண்ணுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாருக்கு அதுல வந்துட்டு நம்ம நார்மல் லட்டுனா வந்து அந்த கேஷ்னட்ஸ் அதெல்லா போடுவாங்க பட் இதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த அ வாட்டர்மெலன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லா போட்ருப்பாங்க அது ஒர்மா டிஃப்ரெண் டாருக்கு டேஸ்ட்டு ஆ சோ அது எனக்கு ரொம்ப புடிக்கு அப்றோ எனக்கு ஆ சமைக் குறதா எனக்கு புடிக்கு ஓரளவுக்கு நா ஃபஸ்ட்டு சமச்சது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானு கத்துக்டது வந்துட்டு அந்த தக்காளி தொக்குதா நா கத்துக்டே சோ அது வந்துட்டு நெறைய தடவ பண்ணி இங்கியு அது ரொம்ப நல்லா வந்துச்சு சோ அது வந்துட்டு ஆஹ் எனக்கு ரொம்ப புடிச்ச டிஷ்ன்னு சொல்லலா
நீங்க நல்லா சமப் நா மோஸ்ட்லி வந்து தக்காளி சாதமே எனக் ரொம்ப புடிக் நீங்க நம் அத‌தா வந்து வீக்லி டுவைஸ் அந்த மாரி அ தே தா ரிப் ப்பீட்டடா நா பண்ணிட்டேருப்ப நானு அதுகப்பறோ இபப மோஸ்ட்லி எல்லா டிஷ்ஸுமே கொஞ்சோ யூடியூப்ல பாத்து அப்டியே நா கத்துக்குல பண்ணிக்கிட்டே நானு
உம் உம்
ஆனா பட் வந்து சிக்கன் ப்ரியாணி நம்ம பண்ண மட்டு இந்த கடையோடு டேஸ்ட்டுக்கு வந்து வரமாட்கிது நமக் கு எப்பியுமே தக்காளியோட அந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டே நமக்கு வருது அந்த பிளேவர் தா இருக் கு ஹோட்
உம் ஆமா உம் அதுதா நானு சொல்லவந்தே தக்காளி சாத மாரியே தா இருக்கும் நா சிக்கன் ப்ரியாணி பண்ணாலு என்ன ஒன்னே ஒன்னு அந்த தக்காளி சாதத்லியே வந்துட்டு நம்ம அந்த சிக்கன் ஆட் பண்ற மாத்ரி ஒரு
ஆமாங்க அதுல என்ன சொல்றாங்னா சில பேர் வந்து குவான்டிடி வந்து த வந்து கம்மியா நீங்க போடுங்க நிறைய வந்து மசாலா அந்த ம சாலா ஐட்டம் ஆட் பண்ணல பட் அந்த டேஸ்ட்டு நமக் வந்து வரவே மாட் அப்படிங்குது தம் போட்டு பண்ணாலுமே அந்த ஃப்ளேவரு அந்த டேஸ்டு நம் ஆனா பாக்க வந்து கலர்ஃபுல்லா இருக்கு பட் டேஸ்ட்டு வைஸ் மோது
ம் ஓகே ஓகே ம் அது என்னோவோ கரெக்ட்டு தா எனக்கு அப்படிதா வரு ஆனா வந்துட்டு இப்ப நா ரீசெண்டா ஒன்னே ஒன்னு சிக்கன் பிரியாணி மசாலானு சொல்லிட்டு ஒன்னு விக்கிது அது வந்துட்டு ஆட் பண்ணி பண்ணிட்டு இருக்கே பட் அது ஓரளவுக்கு ஓகே கொஞ்ச நல்லா டேஸ்டா இருக் ருக்கிற மாரி இருக்கு பட் முன்னாடிலாம் நான் அத பண்ணமா அது போடாம வெறும் அந்த மொளகா தூளு மஞ்ச தூளு அதுக்கப்பறம் என்னன்ன தனியா தூள் அதுக்கப்
கரம் மசாலா ஆ இப்பதான் ஹோம்மேடாவே நெறையாவே நெ நெறைய திங்க்ஸ வச்சு ஹோம்மேடாவே பவுடர் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி போடறாங்களே மசாலா ஐட்டம்லே
ஆ ஆமாம்மா
அது கொஞ் அது கொஞ்ச நல்லா ஸ்பை அது கொஞ் அது கூட டைம் நமக் ப்பிதாவு இதுன்னு டக் இவ்ளோ குயிக்கா ஷாப்ல வாங்கி அப்பிடியே நம்ம போட்டுக்கலாம் நம்ம பிரச்சனைல்ல இப்பதான் இன்ஸ்டண்டாவே எல்லாமே நமக்கு கெடைக்க ஆரம்பிச்சிருச்சல்ல
ஆமா ஆமா ம் அதுலதான் அந்த சிக்கன் பிரியாணி மசாலா வந்து போட்டுபண்ணா அது கொஞ்ச நல்லாருக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டு சோ அது நா ரீசெண்டா ட்ரை பண்ணதுல்ல அது நான் ரெகுலரா போடுறே இப்போ வந்து வெஜ்டேபிள் பிரியாணிக்கும் வந்துட்டு நா அத ஆட் பண்ணுவே அப்புறம் இந்த சிக்கன் பிரியாணிக்கும் அத ஆட் அப்ப நா நல்லா இருக்கு டேஸ்ட்டு
இப்ப நீங்க அத விட இன்னோன்னு அத விட இன்னோன்னு வந்து இந்த ஸ்டோர் இதெல்லா பாத்திங்க இந்த இந்த பிரியாணி பேஸ்ட்டுனே சொல்லி இருக்கு பாருங்க நீங்க அதுல வந் து வெறு அந்த டொமேட்டோ அதுக்கு பதிலா அத பேஸ்ட்டு மட்டு நீங்க அப்ளே
ஓ ஓகே பட் நா அத ட்ரை பண்ணது இல்ல, இல்ல நா யோசிச்சிருக்கே அது வந்துட்டு அது எப் ப்டி அந்த மாதிரி ம் அவங்க வந்துட்டு அந்த பிசர்வேட்டிவ்ஸ்ல்லா ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணி அத வந்து விப்பாங்க பட் எத்தன நாளைக்கு அது கெட்டு போகாம அது அப்டியே இரு
அது வந்து அ அதுவு பெரியவங்க சாப்பிட்றதே வந்து அன்ஹெல்த் அப்டிங்கிறாங்க பேபிஸ் க்லா நம்ப குடுக்கும்போது ரொம்ப அன் ஹெல்தியாருக் போது
கண்டிப்பா ம் அதுக்கு நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷாவே நம க்கு தேவையானதெல்லா அப்பப்ப ஆட் பண்ணி நம்ம டைரக்டா அப்டியே பண்ணிடலால
ஆமாங்க என்ன அது கொஞ்ச டைம் தான் கொஞ்சம் டிலேயாகும் மத்தபடி கொஞ்சம் நம்ம ஹெல்தியா சாப்பிடனு கொஞ்சம் டைம் எடுத்துதா நம்ம ஞ்சாகணும்
கண்டிப்பா உம் அது வந்துட்டு நீங்க சொல்ற அந்த ரெசிப் ப்பி அந்த மாதிரி ரெடிமேடா கிடைக்கறதெல்லாம் இந்த பேச்சலர்ஸ்க் கெல்லாம் சூட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம நம்மள மாதிரி பொறுமையா உடக்காந்து கட் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டாங்க அது வந்துட்டு ரெடிமேடா என்னெல்லாம் கிடைக்குதோ அது அப்படியே வந்து ஒரு குக்கர்ல போட்டு அந்த சிக்கனை மட்டும் ஆட் பண்ட்டு ரைஸ போட்டு அப்படி ரெடி பண்ணில்லாம் அந்த மாரி ஆலுங்லுக்கு கரெக்ட்டா இருக்கு நெனைக்ர அந்த ரெசிப்
ஆ ஆமாங்க பேமிலி மெம்பர்ஸுக்கு பாக்கும் போது இது அவங்க வந்து கொஞ்ச டேஸ் அண்ட் ஹெல்த்தியாத செய்வாங்க நமக்கு வந்துட்டு ந நமக்கு வந்துட்டு அந்த மாரில்லாம் நமக்கு செய்ய நமக்கே செட் ஆகாது
உம் உம் ஆமா அதான் உம் சரி ஓகே இன்னைக்கு என்ன அ லன்ச் சமைச்சீங்க
இன்னைக்கு லன்ச் வந்து இன்னைக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு பருப் அரிசி தருப்பு சாதம்னு சொல்லி சொல்லுவாங்களா அது நான் செஞ்சே நான் ஆப்டர்நூன்
ஓகே உம்
பண்ண நீங்க
நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் நான் இன்னைக்கு வந்தூ தக்காளி சாதம் தான் பண்ணேன் இன்னைக்கு மத்யானம் அதுக்கப்பறம் கர்ட வச்சு சாப்ப உ அப்புறம் கூக்கும்ம்பர் வச்சு சாப்பிட்டோன் அதுக்கப்புறம் ஒரு பொரியலும் பண்ணே வெண்டக்கா பொரியல் பண்ணேன் எப்பயுமே பொறியல் வந்துட்டு நானு கொஞ்சம் அதிகமா சேர்த்துப்போம் மத்யானம் ஒரு ரெண்டு பொரியல் அந்த மாதிரி அப்டி பொரியல் வந்துட்டு ஒன்னுதா பண்றே அப்டினா ஒரு எக் க்க பாயில் பண்ணி சாப்ட்ருவோ சாத வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச கம்மியா சேத்துக்கிறது
ஆமாங்க குவாடிட்டி வைஸ் அப்டிதா சொல்றாங்க ஏனா ஒரு கப்பு ரைஸ்ல வந்துட்டு அத அத விட டபுள் மடங்கு வந்து ஃப்ரூட்டு அந்த காய்கறி அந்த மாரி தா வந்து அதிகமா எடுத்
கண்டிப்பா உம் ஆமா இப்ப அதா ரைஸ்ல நெறைய கார்போஹைடரேட்ஸ் இருக்கு வெயிட் ஜாஸ்தியா போடு அப்டின்
ஆமங்க நம்ப வந்து ஹெல்தியா இருக்கணு நம்ம அந்த மாரி ஃபுட்டெல்லா நம்ம வந்து நம்ம சாப்ட்டுதா பழக்கப்படுத்திக்கணு
ஆஹ் கண்டிப்பா அதனால தா செரி ஓகே காய் நெறையா சேத்துக் லான் சொல்ட்டு நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு காய் மாரி பண்ணிட்டு கொஞ்ச ரைஸ் மட்டு கொஞ்ச கம்மியா வச்சுக்குவே
ஓகே ஓகேங்க தால் தால்லா நம்ம பண்ணம்னா அதுலயுமே நெறைய ப்ரோட்டீன்ஸ் லா இருக்குன் சொல்றாங்க அதையு கம்லன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பெஸ்டா தா இருக்கு
உம் உம் கண்டிப்பா ஆமா சாம்பார் அதா சாம்பாரு அந்த மாதிரி எதா ஒன்னு பண்ணிடுவே அது இல்லாம சுண்டல் வகைகள் எதா இருக் க்குல்ல அந்த மாதிரி தா ஊரப் போட்டுட்டு அது மொளக்கட்னா ரொம்ப நல்லதுன் சொல்றாங்கல்ல அந்த
ஆமா ஆமாங்க முன்னாடியே நம்ம வந்து முன்னாடி ந நம்ம ஊர் வச்சு அது அப்டி வந்து அந்த வாட்டர ட்ரை பண்ணிட் டு ஒரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா அப்டி இதுப் பண்ண சொல்லிருக்காங்க அப்டி கூல் பண்ணிட்டம்னா அப்டி மொளக் கட்டிருங்கிறாங்க
ஆமா ஆமா உம் ஆஹ் அது எல்லாமே
சேலட் டைட்டம் மாரி நீங்க கூல் குல் கொழந்தைங்களுக்கு அந்த மாரி எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன் சொல்றாங்க
உம் பட் அது இதுவா வந்து ஆஹ் சாப்ட முடியுமான் தெரியல அதனால நாங்க லைட்டா கொஞ்சோ வேக வச்சுதா சாப்டுவே இந்த பச்ச பயிர்லா
ஆமங்க நமக்கு வந் இல்லைங்க நமக்கு வந்த து புது நியூவா சாப்ட் பறவங்களுக்கு அது கொஞ்சோ செட் ஆகாது ஆல்ரெடி வந்து இந்த ஜிம்முக் போறவங்க அவங்களுக்கெல்லா சாப்பிடுறதுக்கு ஓகே பர்ஃபக்ட் டிஷ்ஷா இருக்கு நமக்கெல்லா அது கொஞ்சோ பிடிக்காது
ஓகே ஓகே உம்
நைட் என்ன டிஷ் பண்ணிணீங்க
பண்ணுவாங்க இல்லையா எம் டி சால்னானு சொல்லுவாங்கல்ல அதுதா பண்ண இன்னைக்கு உம் அது வந்து அந்த எம்டி சால்னா உங்களுக்கு பரோட்டா சப்பாத்திக்கு நல்லா இருக்கு இட்லி தோசைக்கு நல்லா இருக்கு
ஆமா ஆமா இருந்தாலு வந்து இட்லி தோச இட்லி தோச த்தி விட பரோட்டாக்கு வந்து கொஞ்சோ ஊற வச்சு பிச்சு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னு கொஞ்சோ டேஸ்டா இருக்குனுவாங்க கொஞ்சோ ஸ்பைசியா சாப்படுறா கொஞ்சோ நல்லாருக்கு அது
ஆஹ் ஆமா ஆமா அது ரொம்ப நல்லா இருக் கு எனக் சீக்கிரமா கொஞ்சோ முடியறதுக்காக நைட் இட்லியு சால்னா வந்துட்டு குக்கர்லயே பண்ணிடலால்ல ஒன் போர்த் ரெசிபி மாரி
ஆமாங்க அது நீங்க வந்து ஒரு சும்மா ஒரு பிரி சும்மா வந்து ரா ராவாவே கொஞ்சோ நல்லா பே பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுக்கா போட்டு விசில் விட்டுட்டீங்கன்னா வேல முடிஞ்சது அது
ஆஹ் அதா கொஞ்சோ சீக்கிரமாயிடும் அப்ரோ இட்லி மட்டும் அது சைட் பை சைடு இட்லிய வேகும் போதே இந்த கிரேவி பண்ணிட்டோனா
நம நமக்கு டைமும் நமக்கு சேவ் ஆயிரும் நம்ம கொஞ்சம் சிம்பிளா சாப்பிட்ட மாதிரியும் போயிருச்சு நைட் டைம்ங்கிறதுனால
ஆஹ் ஆமா அதுக்காக தான் சரி நான் அதை பண்ணிடுவேன் மோஸ்ட்லி நான் நைட் ஆனா வந்து ஒரு இட்லி வச்சுட்டு சைட்ல ஏதாவது ஒரு சட்னி இல்ல சாம்பார் அந்த மாரி ஏதாவது ஒரு ஆஹ் பருப்பு சாம்பார் அந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஏதோ ஒண்ணு சத்தா சாப்பிட்ட மாரியும் இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாவும் டைஜஸ்ட் ஆன மாரி ஆயிடும்
ஆமா அதுவுமே என்ன சொல்றாங்க நைட் டைம் வந்துட்டு ரொம்ப இந்த பருப்பு சாம்பார் அந்த மாரி அது கொஞ்சம் கேஸ் தானே அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஹ அத அந்த பூண்டு சட்னி அந்த மாதிரி பூண்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நிறையா இருக்க மாரி கொஞ்சம் போட்டு அந்த மாரி நைட் நமக்கு கொஞ்சம் ஜீரணமும் நல்லா சொல்றாங்க
ஓகே ஓகே உம் உம்
சாப்டுறவங்களுக்கு அது ஓகே பட் சில பேர் வந்து நைன் ஓ கிளாக் மேல டென் ஓ கிளாக் சாப்பிடுறவங்க அந்த மாரி டிஸ்
ஓகே ஓகே ஆமா நாங்க ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவோம் அதனால கொஞ்சம் ஜீரணம் ஆயிடும் தான் நினைக்கிறேன்
ஆமா அது நீங்க செவன் தேர்ட்டிக்கு நீங்க ஆ செவன் செவன் தேர்ட்டிக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் குயிக்கா படுக்கற மாரினா உங்களுக்கு ஓகே சில பேர் ரொம்ப லேட்டா ப லெவன் ஓ கிளாக் படுக்கறவங்களா இருந்தாங்கன்னா இடைல கண்டிப்பா பசி எடிக்கு த ஒரு மில்க் மாதிரி குடிச்சுட்டு படுக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு
ஆமா ஆமா ம் ஓகே நேரமும் முடிஞ்சிருச்சு உங்க கூட பேசினதுல ஆஹ் ரொம்ப மகிழ்ச்சி தொழி கண்டிப்பா இன்னொரு இணைப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாம்
ஆஹ் ஓகேங்க தேங்க்யூங்க ஆஹ்